ஹலோ கேக்குதுங்களா ஆஹ் சொல்லுங்க அ
ஆஹ் சொல்லுமா எப்டி இருக் க்க நல்லா இருக்கியா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஏதோ ஒர்க் ஒடம்பு செரியில்லன்னு சொன்னாங்க சேரி இன்சூரன்ஸ் எப்டி போடுறது எல்லா கேக்கலான்னு பண்ணே
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா
ஆஹ் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க நானே ஃபோன் பண்ணணும்னு நெனச்சுட்டேதாம்பா இருந்தே எங்க ஒரே பிஸியாயிருச்சு பசங்களுக்கு இந்த ஸ்கூல் தெறந்துட்டாங்களா அதனால அவங்க கூட டைம்ஸ் பண்றதுக்கே நீ வேற கேட்டுட்டே இருந்த இந்த இன்சூரன்ஸ் இத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க உங்குளுக் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அப்டின்னு அது விஷியமாதா நானே உனக் கால் பண்ணணும்னு நெனச்சே பாத்தா நீயே பண்ணிட்ட உனக்கு என்னமா உனக் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் போடப் போற பசங்களுக்கு போடப் போறியா இல் ல்ல லைஃப்
இல்ல வீட்ல எல்லாத்துக்குமே போடலான்னு இருக்கே
அஹ் வீட்ல எல்லாத்துக்குமேவா அது நெறைய ஆன நெறைய இது இருக்குப்பா இன்சூரன்ஸ் லயே வந்து லைஃப் கவர் அந்த மாதிரி இருக்கு ஆ இப்ப ஃபேமிலி க்கு எல்லா மொத்தமா சேத்து இப்ப நா நெறைய வந்து பாத்தோன்னா நம்ம ஒடம்புக் வந்து ஹெல்த் இஸ்யூதா நெறைய இருக் க்கு ஏன்னா திடீர்னு என்ன நம்மளுக்கு என்ன டிசீஸ் வருது என்ன ஆ என்ன இருக்கு அப்ப ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அந்த மாதிரி அதனால நெறைய டிசீஸ் வந்து இப்ப வந்துட்டே இருக் க்கா அதுக்கு வந்து நம்ம மெடிக்
ஓ அப்டியா இல்ல சரவணாக்கு ஒடம்பு சரியில்லனு சொன்னே இப்ப திடிரீனு அட்மிஷன் போட்டுட்டோ கையில இருந்து எடுக்கணுன்னா கஷ்டோம்லா சரி அதுதா இன்சூரன்ஸ்னா கொஞ்சோ
ஆமா ஆமா அந்த மாரி வந்து இப்ப நெறைய ஸ்கீம் இருக்கு இப்ப பசங்களுக்கு தனியா வந்து இருக்கு பொண்ணுங்களுக்குனு இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இது லெவலுக்கு வந்து இந்த மேரேஜ் டைம் எஜுகேஷன் டைம்க்கு போடுற மாரிக்கி இன்சூரன்ஸ் இருக்கு இந்த மாரி நெறைய நெறைய இருக்கு நம்ம வருஷத்துக்கும் கட்ற மாதிரி இருக்கும் ஆ ப்ரிமியம் வந் இது ஹ ஹாஃபு குவாட்டரு அந்த மாதிரிக்கு வந்து இப்போ த்ரீ மன்த்ஸ்க்கு ஒன்ஸ் கட்ற மாரியு இருக்கு நம்ம நம்ம சம்பாரிக்கிற வருமானத்த பொறுத்து ஏன்னா மாசம் ஆனா நம்ம இவ்ளவு சேலரி நம்மளுக்கு வந்துரும் இதுல இருந்து இவ்ளோ இவ்ளோ தொகை நம்மளுக்கு எடுத்து கட்டணும் இல்லையா இன்சூரன்ஸ்னா
ஆமா அதான் சொல்றேன் திடீர்னு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணனுனா ஹாஸ் கட்டல்லா முடியாது
ஆமா ஆமா அது நம்ம கிளைம் பண்ணிக்கலா ஏன்னா நெறைய காப்பீடு திட்
இங்க எல்லா எல்லா இதுக்குமே கிளைம் ஆக மாட்டிங்குது ஒரு சில இதுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுது கொஞ்சம் நல்ல இன்சூரன்ஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்
நா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றே நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் இத பத்தி நீங்க பா கேட்டு பாருங்க இப்ப என் ஃப்ரெண்டு் ஒருத்தி வந்து இந்த லைன்ல இருக்குறது நா அவ இன்சூரன்ஸ் இதுலதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஏஜெண்டா அதுவு அது அதனால வந்து எனக்கு ரெண்டு மூணு ஸ்கீம் சொன்னா நானும் வந்து சரி ஓகே அது நம்ம ஃபேமிலிக்கு நல்லது தானே இன்சூரன்ஸ் போட்டு வக்கிறது என்னா இப்ப ஆ ஆக்சிடென்ட்டு திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது ஆஹ் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இஸ்யூஸ் ல்லாம் அ வருது இல்லயா இப்ப அதுக்கல்லா நம்ம வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப
எங்க இப்ப எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நடுவுல பேஸ்மேக் அது இதுன்னு வைக்கிறாங்க அதுக்குத்தக்கன நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும்னா அது கிளைம் ஆகணும்ல அவுங்களுக்கு சடனா ஹார்ட்ல இது எதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க
இல்ல இப்ப இன்சூரன்ஸ் வந்து முன்ன மாதிரியிலா கெடையாது இப்ப ஒடனே வந்து என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனதுமே அவுங்களே கேக்குறாங்க நீங்க எதுவும் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்ருக்கீங்களா அத கிளைம் பண்றதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆ ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நம்மளுக்கு பண்ணிகுடு வச்சறாங்க நம்ம டீட்டெய்ல்ஸ் மட்டு அவுங்க ஆ ஆமா இப்ப நெறைய பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் போனோனா அவங்களே வந்து கேட்டு இது பண்றாங்க நீங்க அந்த திட்டத்துல இருக்கீங்களா இதுல இருக்கீங்களா இப்ப உங்களுக்கு இவ்ளோ எஸ்பென்சிவ் ஆச்சின்னா அத கிளைம் பண்றதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நம்மளுக்கு இது பண்ணி குடுத்துருவாங்க
ஓ சூப்பர் சூப்பருங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எனக்கும் கொஞ்சம் அப்டியே ரெக்கமெண்ட் பண்ணுங்க எதெல்லா நல்லா இருக்கு அப்டின்னு வேற என்ன மாரிலாம் இன்ஸன் சொன்னா நல்லா இருக்கும்
அத மெடிக்கல் பண்றது ஓகே அதுக்கப்புறோ இப்ப நம்மளுக்கு பசங்களுக்கு வந்து மெயினா நம்ம வந்து படிப்பு படிப்பு செலவுன்னு ஒண்ணு நம்ம இப்ப பண்ணி தான் ஆகணும் எப்படி இருந்தாலுமே அதுக்கு வந்து எஜிகேஷ் இன்சூரன்ஸ்னு இருக்கு அந்த படிப்புக்கு ஏத்த மாரி ட்டு அவுங்களுக்கு ஒரு ஏஜ்ல நம்ம வந்து இத்
இது எப்டி சின்ன வயசுல இருந்தே சேக்கணுமா இல்ல இப்ப ஹையர் ஸ்டடிஸ் போனா அப்ப சேக்கற மாதிரி இருக்குமா
இது டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரில பண்ண சொல்றாங்க அந்த ஏஜ்ல நம்ம போட்டோம்னா ஒரு ந்பிப்டீன் இயர்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம பிரீமியம் கட்ற மாதிரி இருக்கும் அதாவது வருஷத்துக்கு ஓ அப் அப்படி இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணலா அஹ மொத்தமா ஒரு அமௌண்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆ பண்ணிட்டோம்னா ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ்க்கு வந்து கழிச்சு அதுக்கப்புறோ நம்மளுக்கு அது ஒரு பிரீமியம் தொக வந்து நம்மளுக்கு கையில கெடைக்கு அது ஆஹ் ஒன்ஸ் இன்வெஸ்மென்ட் மாரியு இருக்கு மந்த் ந்த்லி பேமெண்டும் இருக்கு நம்மளுக்கு எப்டி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரிக்கி நான் வந்து என் ஃபிரெண்டு கிட்ட வேண்ணா உங்களுக்கு நம்பர் குடுத்து பேச சொல்றே சப்போஸ் உங்களுக்கு ஆ ஏன்னா எனக்கு அவ்ளோ வந்து டீட்டெயில்ஸ் தெரியாது ஏன்னா இப்போ நான் ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் அவகிட்ட எடுத்திருக்கே
ஓ நீங்க கூட இப்ப அட்மிஷன் ஆனீங்களே எவ்ளோ இன்சூரன்ஸ் கிளைம் ஆச் ச்சு ஒழுங்கா ஆச்சுங்களா நீங்க போட்டது
இப்ப இது வந் இது நார்மல் ஃபீவர் இதுதான உங்களுக்கு அதுனால அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இது பன் உம் அஹ் அது பரவால்ல கொஞ்சம் இது வந்து ரீஸ் இருந்துச்சு ஆ பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஹார்ட் அட்டாக்கு அதுக்கப்புறோ இந்த இதெல்லா பண்றாங்கல்ல அது என்னது அஹ் பைபாஸ் சர்ஜரி ஆ அந்த மாரி சர்ஜரிஸ் சொந்தமா ஏன்னா இன்சூரன்ஸ்ன்றது கிளைம் பண்றதுக்கு அதுக்கு நெறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இந்தெந்த டிசீஸ்க்கு இந்தந்த இதுக்குதா வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே இப்ப நம்ம சாதாரண ஒரு ஜொரம் த் து
கிளைம் பண்ண முடியாது இருந்தாலும் அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியா இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை போய் சேந்துட்டாலே ஒரு அமௌண்ட் வச்சடுறாங்க நம்ம இப்ப தக்குன்னு தூக்கி ஒரு அமெண்ட் குடுக்குணுனா நம்ம கையில இருக்கணுல
ஐயோ ஏன் கேக்குறீங்க இப்ப சின்ன சின்ன கிளினிக் இதுக்கு போனாலே வந்து ஒரு சின்ன சளி ஜோரம் அப்படின் போனாலே டாக்டர் ஃபீஸ் வந்து அய்னூர்பா வாங்கிர்
ஆமாங்க எங்க கன்சல்டிங்க்கு தாங்க ஐநூராயிரம்
அததான் ஐயோ அத தாங்க நானும் சொ சொல்ற கன்சல்ங் பீஸே டாக்டருக்கே வந்து காசு அதுக்கப்புறம் அவர் ஒரு லிஸ்ட் குடுப்பாரு பாாருங்க நம்ம ம மளிகை கடை லிஸ்ட் மாரிக்கி அத போய் மெடிக்கல்ல குடுத்தோம்னா அது ஒரு ரெண்டாயிரூவா பில்லு போட்றாங்க அஹ் இப்புடிதான் வந்து ஹாஸ்பிட்டல்னு போயிட்டோனா நம்மளுக்கு கொறஞ்சது நாலாயிரம் ஐயாயிரம் செலவ் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து ஏ ஹெல்த் த வந்து எப் இப்படிதான் நம் மெய்டன் பண்
எங்க அங்க குடுத்துட்டு மருந்து மாத்திரை இரண்டாயிரம் மூவாயிரம்குடு த்த நம்ம எங்க ஹெல்தி ஃபுட் வாங்குறது அத வீட்ல உள்ளவங்க ஹ உண்டானது தின்னுன்னு சொல்றாங்க திங்க தான் செய்ரோம் இருந்தாலும் ஒடம் சர்ல்லாம போயி்டுது
இப்ப வர ஃபுட்டுல வந்து எங்கங்க ஹெல்தியா இருக்கு
மருந்தையும் அது இதையும் அடிச்சு உட்டுறாங்க ஆமா
மே அன்ஹெல்தி ஃபுட்டு தான் ஆனா இப்ப நம்ம பழைய காலத்து முறபடி வந்து நம்ம இந்த கை குத்தல் அரிசி தென வக சாம் ஹ அது இதுன்னு எத் தோ சொல்றாங்க ஆனா அதெல்லாம் எங்க நம்ம புள்ளைங்க சாப்பிடுது குடுத்தா இதெல்லாம் நீயே தானா தின்னு இத ஆடு மாடு திங்கோன்றாங்க
ஆமாங்க அப்படிதான் பன்றாங்க பசங்க சா அதுவும் புடிக்க மாட்டுது குடுத்தாலும் திங்க மாட்டதுங்க சரி செஞ்சுட்டோமே நம்ம தான் சாப் பயப்பட வேண்டிதா இருக்கு
நாம்மளும் எவ்வளவுத்த தாங்க ஸ்டோரேஜ் பண்றது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம சாப்புட முடியும் பசங்கள வந்து சாப்பிடுங்கடா ஹெல்த்தியா இருக்கு இததான் சாப்புட்னும் ஆஹ் எனக்கு பீட்ஸா வாங்கி சரியா பர்கர் வாங்கி சரியா கே எப் சி சிக் சிக்கன் வாங்கி தரியான்னு கேக்குறாங்க
ஆமா நம்ம எங்க நம்ம இருக்கிற ஸ்டோரேஜ் ஏத்தி நம்மதாங்க வெயிட் வச்சுக்கிட்டே போறோ அத என்னன்னு கொறைக்கணுன்னுதா தெரியமாட்டிங்கிது
அது நம்ம டைமுக்கு சாப்டாம இந்த லேடிஸுங்க வந்து டைம்க்கு சாப்பிடுறது இல்ல பசங்க வீட்டு வேல இப்டி நம்ம வந்து நம்ம ஒடம்ப கேர் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல எல்லா லேடிஸும் வந்து டைம் க்கு சாப்ட்டு டைம்க்கு இது பண்ணாங்கன்னா ரெஸ்ட் எடுக்குற டைம்ல ரெஸ்ட் எடுக்கணு சாப்பட்ற டைமுக்கு சாப்டணு நைட்டு வந்து எட்டு எட்ர மணிக்கு எல்லாம் சாப்டணு இதெல்லா நீங்க ஃபாலோ பண்ணணு நம்மளால முடியுமா
ம்ஹும் டைமுக்கு எங்க இருக்க நமக்கு ஒர்க் முடிச்சுட்டு பண்றதுக்கே நேரோ கரெக்டா வருது அதான் சொல்றேனே சமைக்கிறது வேஸ்டா போயிருனு
ஆஹ் எங்க வேஸ்ட்டா வே வேஸ்ட்ன்னா நம்ம குப்பையில போடணு ஆனா நம்ம வய் யிற குப்பையா நெனைச்சு அந்த குப்பைய வந்து வயத்துக்குள்ள போட்டுக்கிறோ அப்ப நம்ம வயத்துக்குள்ள போம்போது அது என்ன ஆகு நம்மளுக் அப்பதா அது வந்து அன்ஹெல்தியா இருக்கும்
ஆமாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு ப்பில போட நமக்கு மனசு வராதுல்லங்க ச்ச அத நம்ம யாராது திம்போ அப்டின்னுதா திங்கறது
ஆஹ் நீங்க சொல்றதெல்லா கரெக்ட்தா என்ன பண்றது நம்ம ஒடம்பயு நம்ம பாக்கணும்ல இப்ப டாக்டருக்கு போயிட்டு நம்ம லட்ச கணக்குல ஆயிர கணக்குல செலவு பண்றதுக்கு அந்த வேஸ்டேஜ் ஃபுட்ட நம்ம சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கலாம்ல
ஆமா பண்லா இனிமே நீங்க சொல்றதே
என்ன பண்ணலா நம்ம அளவா சமைக்கலா ஆ நம்ம செலவு வந்து சிக்கனமாவு பண்ணணு அன்ஹெல்தியாவு இருக்க கூடாது ஹெல்தியா சாப்பட்னு அப்பிடின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணுமன்னா நம்ம சா ஃபுட்ட வந்து அளவா சமைச்சு அளவா சாப்பிடுறதுக்கு நம்ம பழகிக் ஆமா அதுக்கப்புறோ நீங்க வந்து மெடிக்கல்லு அத் இத வந்து நம்மளுக் தேவையில்ல ஆ அதிகமா இருக்கிறதுனாலதான ஆஹ் அந்த மாரி ஒடம்ப ஆஹ் ஏன்னா ஏன்னா நம்ம நாலஞ்சு பேர் கூட பழகுறோ இது பண்றோமா அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது ஆஹ் நம்ம ஏன் இத ஃபாலோ பண்ண எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலா நம்ம பண்ண மாட்டேங்கிறோ அதா இப்ப அதேதா நான் ஃபாலோ பண்ணிட்ருக்கே ஏன்னா இப் இப்ப எட்டு எட்ற மணிக்கெல்லா நா சாப்ட்டு எல்லா முடிச்சிருவே
ஐயோ பரவால்லைங்க இங்க பத்து மணி ஆயிடுது நீங்க வேற பசங்களுக்கு சாப்பாட கொடுத்து நம்ம சாப்ட்டு படுக்கறதுக்கு பத்து பதினொன்னு ஆயிடுது
த்தையு பாத்துக்கோங்க பசங்க ஹெல்த்தயும் பாத்துக்கோங்க அப்புறோ ஃப்ரீயா இருக்கமோது நா வேண்ணா உங்களுக்கு நறைய டிப்ஸ்ஸெல்லா குடுக்குறே ஓகேங்களா ஆ ஓ ஓகேமா ஓகே ஓகே பாய்மா